அக்கம்
நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்கம்மா சாப்ட்டீங்களா
ஆ காலையில அ வ பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சுமா
செரி செரிங்க்மா
உ
இன்னிக்கு வந்துட்டு ஆ முன்றைய தினம் வந்துட்டு நாங்க ஒரு கோயிலுக்கு போனோ அத பத்தி உங்ககிட்ட பேசலா அப்டின்னு சொல்லிட்டு நா கூப்பிட்டேங்ம்மா
ஆ சொல்லுமா
ஆ கேரளால அமஞ்சிருக்கிற மீன் குளத்தி பகவதியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு வந்தோ
அ
ஆ அந்த கோயிலினுடைய விசேஷங்கள பத்தி நா சொல்றே அதுல ஒங்களுக் கு ஏதாது சந்தேக இருந்துச்சுனா நம்ம ரெண்டு பேரு தொடர்ந்து பேசுவோங் னா
ஓகே
ஆ இது வந்து பாத்தீங்க ம் சொல்லுங்க
அங்க என்ன விசேஷோ அந்த கோவில்ல
அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாததுக்கு ஒரு தடவயோ அல்லது இரண்டு தடவயோ அம்மாவாச வந்து வருலங்மா அந்த அம்மாவாசை அன்னைக்கி அந்த கோயில்ல போயி நம்ம ஏதாவது பிராத்தன செஞ்சிட்டு வந்தோ அப்டின்னா அது வந்து அதிக அளவுல நெறவேறுது அப்டிங்கறது வந்து ஒரு ஐதீகம் அது நடைமுறையிலும் நெறய பேத்துக்கு வந்து அது நல்லது நடந்துருக்கு அதனால அமாவாசை தினம்ன்னு மட்டும் அந்த கோயில்ல வந்து அதிகப்படியான கூட்டங்கள் வந்து இருக்குதுங்மா
ஆ ஹா
நமக்கு திருமண தடை அல்லது பணத்தடங்கள் அல்லது நம்ம வீடு கட் டணும் வீடு கட்றதுல ஏதாது தடங்கள் ஏற்பட்ருச்சு அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையின்மை அந்த மாதிரி என்ன பிரச் சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட வேண்டிட்டு
ம்
அவங்க வந்து எலுமுச்சம்பழம் அல்லது பால் அல்லது திருநீர் விபூ தி அல்லது எல்லாமே சேந்து நமக்கு எந்த மாதிரி ந ம்ம மனசுக்கு வேணுமோ அத அதனுடைய பொருள்கள அங்க நம்ம வேண் டி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ல வச்சு பூஜ பண்ணனும் அப்டின்னா அந்த தடங்கல்கள் நிவர் த்தியாகி அது நல்லது நடக்குறதா வந்துட்டு ஒரு ஐதீகமா சொல்லப்படுதுங்மா
ஆ ஹா பரவாயில்லயே இது கேள்விப்படாத விஷயமா இருக்கு எனக்கு நறையா கோவில் போயிருக்கே ஆனா இது தான் ஃபஸ்ட் டைம் இப்டி கேள்விபட்ற
ஓ செரி செரிங்மா எனக்கு வந்து என்னோட தங்கை வந்து சொன்னாங்க சரி போன தடவ விடுமுறையில அங்க இருந்தனால சரி ஒரு தடவப் போய் தான் பாக்லாமே அப்டின் சொல்லிட்டு போனோ எனக்கும் வந்து தொழில்லையும் அ பணம் முடக்கம் அந்த மாதிரி கொஞ்ச அதிகமாக அடிக் கடி இருந்துகிட்டே இருந்தது
ம்
ஆ சரி எந்த கடவுள்னாலும் நா வந்து ஒரு நம்பிக்கயோட பிராத்தன பண்ணுவ
ம்
சரி நம்ம செஞ்சு பாப்போம் அப்டின் சொல்லிட்டு நா நம்பிகயா பிராத்தன பண்ணிட்டு ஆ எலுமுச்சம்பழம் பால் பூ வந்து நா வாங்கிட்டு வந்தேன் அதுல எலுமுச்சம்பழத் த வந்து மஞ்சள் துணி அல்லது வ துணியில வந்து கட்டி வெளில வந்து கட்டி விட சொன்னாங்க ஆனா எனக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல நா அந்த மாதிரி எல்லாம் எதும் பண்ணல ஏனா அது கண்திருஷ் ச்க்கி கட்டுற மாதிரி இருந்தது சோ என்னுடைய மனசுல பிராத்தன பண்ணு போது இத வந்து அ புத்தகங்கள் அல்லது பணப்புழக்கம் இருக்கக்கூடிய எடத்துல வை க வச்சுக்கலானு ஒரு எண்ணம் தோன்றனால நா என்னோடைய பர்ஸ்ல வந்துதா நா வை ச்சிருந்தே பெரிய ஹேண் மினி ஹேண்பேக் மாதிரி இருக்கு அதுல வெச்சிருந்தே
அ
அதுக்கப்றம் எனக்கு வந்து ஓரளவுக்கு மாற்றங்கள் வந்து தென்பட ஆரம்பிச்சிது சுமார் ஒரு இருவது இருவத் தைந்து நாட்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாதா இருந்தது இருவத்தைந்து நாட்களுக்கு மேல் அந்த எலுமிச்சம்பழம் வந்து வாட தொடங்கிருச்சு அத வாட தொடங்கும் போது நம்ம வந்து திரும்பயு வந்து நம்ம மாத்திக்கணு அப் அப்டின் சொன்னாங்க அதற் காக இந்த மாதமும் போயி வேற எலுமிச்சம் கனி வந்து வாங்கிட்டு போன மாசோ அவங்க குடுத்த எழுமிச்சை கனிய கால்படாத தாவரங்கள் கிட்ட அத வந்து போட்டுட்டோ தோல்
அ அங்கெடுத்துன்னு போய் போட்டீங்களா உங்க வீட்டுக்கிட்டயே எங்கயாது போட்டீங்களா அந்த பழத்த
இல்ல தோழி நா வீட்டுக்கிட்டயே இருக்கிற தோட்டத்துல வந்து கால்படாத எடத்துல நாங்க போட்டுட்டு
சேரி
திரும்ப வேறொரு எலுமிச்ச பழத்த அந்த பர்ஸ்குள்ள வெச்சோ இன்னிக்கு காலைல பாத்தீங்கன்னா வேறொரு தொழில்ல சிறு தொகைதா இருந்தாலும் வந்து ய இதுவரைக்கு அந்த அந்த வேலை வந்து எனக்கு ஒரு தடங்கள தா இருந்துட் இருந்தது
ம்
அ ஆனா வந்து நேத்து எனக்காகவு என்னோடைய ஸ் அம்மாக்காகவு நா வாங்கிட்டு வந்தே இருவருக்குமே அந்த தடங்கள் நீங்கி அந்த நாங்க எதிர்பாத்த அந்த வேலையு கிடைத்தது
சேரி ரொம்ப சந்தோசோ ம் இப்ப வந் வந்து மாசோ மாசோ அங்க போயி தா வாங்கணமாமா அந்த பழோ
ஆமாங்மா நம்ம போய் தா வாங்கணு அப்படி இல்லேன்னா யாராது போனாங்க அப்படின்னா அவங்ககிட் நம்ம பண குடுத்து விட்டுட்டு வேண்டி காணிக் க அங்க செலுத்திட்டு அந்த பழத்த வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கொரியர்லயோ அல்லது கைய்லயோ நம்ம வாங்கி வச்சுக்கலா என்னுடைய உடன் பிறந்தவரு தல் வந்து யாராது ஒருத்தர் ரெண்டு பேரு தா போறோ எல்லாத்துக்குமே மீதி இருக்கிற எல்லா வாங்கிட்டு வந்துருவோ
சரி சரி
அவங்க அவங்களுக்கான கனிய தனியா வச்சு அவங்க அவங்க கிட்ட நம்ம வந்து கொடுத்தற்
எடுத்றீங்க ம் நல்ல விஷயோ சேரி இதுக்கப்றோ வேற என்ன விஷயோ போய்ட்டு வந்துட்டீங்க அதுக்கப்றோ வேற என்ன விஷயோ நடந்தது
இல்லைங்மா இதுதா அங்க வந்து பிராத்தன பண்ணிட்டு அதுக்கப்றோ வழக்கோ போல அ சொந்த ஊர்லருந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அவருடைய பணி வந்து போயிட்ருக்குங்கமா உங்களுடைய சனி ஞாயிர் பொழுது எப்டி போனது
ஆ எனக்கு இங்க வேல சரியா இருந்ததுமா நா எ மகள் வீட்டுக்கு போயிருந்தே அவளுக்கு கொஞ்சோ வீடு கிளீனிங் கெல்லா ஹெல்ப் பண்ணும்படிமா இருந்தது அவளுக்கு கொஞ்சோ ஒடம்பு சரியில்லையா அதனால மா பிள்ள நானு அவ எல்லா மூணு பேரும் சேந்து வீடெல்லா கிளீன் பண்ணி தொடச் எடுத்து ஒட்டட அடிச்சி பாத்திரம் எல்லா ஆ தேய்ச்சு வெச்சு எல்லா பண்ணிட்டு வந்தே ஏழு மணி இருக்கு எங்க தம்பி வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு
செரிங்ம்மா
தம்பி கூடவே வந்துட்டு இல்லன்னா நய்ய அ இதுவே வீட்டுக்கு வரச்ச எட்டர மணி தம்பி கூட வரைச்ச நானு ரெண்டு பஸ் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி வந்திருந்தன்னா பத்து மணிக்கு வந்து சேந்துருப்பே
ம் ம் ம்
ஏ போறதுக்கு இருவ்து கிலோமீட்ரு வரதுக்கு இருவுது கிலோமீட்ரு எங்க வீட்லருந்து அவுங்க வீட்டுக்கு அவ்ளோ தூரோ வெயிலான வெயில் கொட்டுது அந்த பொண்ணுனால அங்க இருக்கவே முடியல அதா சொன்னே ஒரு ரெண்டு மூணு மா வேல கெடைக்கட்டும்மா உ வேல கன்ஃபார்ம் ஆகு மூணு மாசோ ஆனா தா உ வேல கன்ஃபார்ம் ஆகு கன்ஃபார்ம் ஆன உட்னே நா எங்க இருக்கற பக்கமே நானு வீடு பாக்குறே டபுள் பெட்ரூம் பாத்துக்கோ நல்லா பெரிய பெரிய ரூமா டபுள் பெட்ரூம் இருக்கற மாரி பாத்துன்டு பதினஞ்சாயிரோ வாடகன்னா ஒரு எட்டாயிரோ மிஞ்சு அந்த எட்டாயிரோ உனக்கு கரெண்ட்டுக்காது செலவாகு இருவத்தி மூணு குடுத்து இ இருவத்தி மூணாயிரோ ஆயிர தை நூறு ஸ்கொயர் பீட்டு அது இல்லாம கரண்ட்டுக்கு வேற எட் டுருவா ஆயிடுச்சு போல இருக்கு இப்பவே டெய்லி ஏ சி ஓடுது ஒரு ரூம்ல தா ஏசி அ ஃபேனெல்லா ஹைட் டா மாட்டி வெச்சிருக்காங்கம்மா எப்டி காத்து வரு அ
கண்டிப்பா கண்டிப்பா அப்ப கரண்டு பில்லு எப்டியோ ஐயாயிரோ ஆறாயிரோ வந்
எட்ருவா வருமா என்ன பண்ண போறோன் தெரியல அப்டீனு ஆமா ஆமா முப்பத்த ரெண்டாயிரோ இருந்ததுன்னா மாசோ ஒரு இ எம் ஐ யே அடச்சில்லா
பேசாம ஒரு புது வீடே கட்டிர்லாமே கட்ன வீட்டையே வாங்கிக்லாமே
அது வாங்க மாட்டின்றாங்க நம்ம என்ன பண்ணட்டு நா வந்து என்ன சொல்றாங்க அதெல்லா வாங்கினா அ அசலுக்கு மேற வட்டி போகு நம்ம காலத்துக்கு அ கடன் அடச்சின்ட்ருக்கணு அது
இல்ல அது சொல்றது வந்து கரெக்ட் தாங்மா இப்ப கம்மியான வாடைல இருந்து அது இ எம் ஐ ல போகுது அப்டின்னா நம்ம வருத்தப்படலா இப்ப வாடகை க்கே நம்ம அந்த தொகைதா வாடகையு கரண்டு பில்லு குடுக்குறோ அப்டின்னா அதுக்கு மாத் த்தி இ எம் ஐ போட்டு பணோ அதிகமா கெடைக்கறப்ப சேத்தி கட்டிக்க வேண்டியது தா
சொல்லியாச்சு சொல்ற பேச்சு யாரு கேக்க மாட்டின்றாங்கம்மா அவுங்களுக்கு கெல்லா அனுபவம் தா வாழ்க்க புரியுதுங்ளா நம்ம சொன்னோனா அது வந்து அவுங்ளுக் கென்னாய்டுது அட்வைஸ் பண்ற மாரி ஆகுது அதனால நா சொல்லல அவுங்க வந்து கார் வாங்கற ஐடியால இருக்கிறாங்ளே விழுஞ்சு வீடு வாங் கற ஐடியால இல்ல ஊர சுத்தணுமே கார்ல ஊற சுத்தணுல்ல கார வாங்கினா அது இ எம் ஐ கட்டணு அதுக்கு டீசல் பெட்ரோல் போட்ணு அதெல்லா அவுங்க பாக்கல
நேத்து வந்து நாங்க ஊருக்கு போய்ட்டு வந்தோங்க எனக் கணவர்ட்ட நா அத்தன தடவ சொன்ன பேசாம பக்க த்துல எங்கயாது போய்ட்டு வந்துட்டு இருந்துக்கலான்ட்டு இல்ல சொந்த பந்த வீட்டுக்கு போயே ஆகணு அதுவு எங்க சைட்ல போயே ஆகணுன்னு திடீர்னு ஞானோ
அதெல்லா சும்மாமா அவங்களுக்கு அவங்க தங்கச்சியோ தங்கச்சி வீட்டுக்காரோ பேசிருப்பாங்க இந்த மாரி போகணு கூட்டிட்டு வாங்கன் சொல்லிருப்பாங்க
போய்ட்டு இல்லைங்மா அவங்க கார்ல தங்கச்சி கார்ல தா நாங்க போனோ
ம்
தங்கச்சி கார்ல தா போனோ இவருக்கு த வார வாரோ அவங்க வீட்டுக்கே போய்ட்டு இருந்தனால தொடர்ந்து வேல ரிலக் சேஷன் இப்ப எங்க வீட்டு சைடுல போறாங்கன்னா எங்க வீட்ல எல்லாரு இவர நல்லா பாத்துக்குவாங்க நேத்து ஃபுல் ரெஸ் டு அ தங்கச்சி கொழந்தைங்க கூட தா இருந்தாங்க காலைல மதியோ ஹோட்டல்ல சாப்பாடு தங்கச்சியே பில் பே பண்றதுக்கு குடுத்துட்டு பேய்ட்டா
ம்
குடுத்துட்டு வந்துட்டா ஆ ஜாலியா படம் பாத்தாங்க மதியோ நான்வெஜ் ஹோட்டல்ல வா தங்கச்சி கொழந்தையே வாங்கி எல்லாத்துக்கு குடுத்துட்டாங்க
ம்
இதுவே வந்து எங்க மாமனார் மாமியார் வீட்டு சைடு போனா கஞ்சி ஒரு அ காப்பி தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க மகேஷ்க்கு
சர்தா
அதனால எங்க வீட்டு சைடு தா தலைவர் வந்து பிரிபர் பண்றது சாப்டுட்டு ஜம்முனு படுத்து தூங்கி எந்துச்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கி அவங்கவங்க அவங்கவங்க வேலைக்கு போயாச்சு ஆனா போய்ட்டு வரதுகுள்ள இரண்டாயிரம் ரூபாய் தேவையில்லாத செலவு பெட்ரோலே வெல ஏறிட்டனால் ஆயிரத்தி எரநூறுவா அதுக்கப்றோ போக வர நம்ம டீ ஸ்நாக்ஸு ஃபுட்டு ஏதாது சாப்டாம இருக்க முடியுமா
ம்
போய்ட்டு வந்து கணக்கு எழுதுன்னா ரெண்டாயின்ரூபா எனக்கு தெளிவா தெரியு கார் எடுத்தா ரெண்டாயிரோ வேணுனு
ம்
இப்ப ஆயிரத்தி ஐநூரூவா இன்னிக்கி காலைல ஆ தியான க்ளாஸ்க்கு கட்டுச்சு பேசாம இந்த ரெண்டாயிரோ இருந்து இருந்துச்சுன்னா அடுத்த மாசோ இ எம் ஐ க்கு ஆயிருக்கு சொன்னா கேக் கல இன்னைக்கி போய் எக்ஸ்ட்ரா வேல பாத்து ஆயன் ரூபா அனுப்புறாரு ஏனா நேத்து பணோ பத் தல ரொட்டேஷன் பண்ணிதா கார் இ எம் ஐ க்கு வச்சிருந்த பணோந் தா செலவு பண்ணுச்சு நா சொல்லிட்ட கார் இ எம் ஐ க்கு ரெண்டாயிரத்து ஐநூரூவா நா சேத்தி வச்சு குடுத்துருந்த அந்த பணோ ஃபுல்லா இப்ப தேவல்லாம ஊர் சுத்தி செலவு பண்ணியாச்சு அப்ப இப் இந்த அம்மோ பணத்த வந்து நீங்க தா எடுத்து குடுத்துக்கணு இ எம் ஐ கணக்குக்கு நீங்க தா குடுத்துக்கணு அப்டின்ட்ட இன்னைக்கு காலைல தலைவர் வந்து போயி ரெண்டு மண் நேரோ முன்னாடி எக்ஸ்ட்ரா வேல பாத்து ஆயிர த்து ஐநூறு ரூபா சம்பாதிச்சி ஆயின் ரூபா அனுபுச்சுட்டு இப்போ கார் லோனுக்கு எடுத்து வெச்சிருக்கு
ம்
ஏன்னா இப்ப இருந்து எடுத்து வெக்கலன்னா இன்ன தேதி பதினஞ்சு ஆயாச்சுங்கமா நமக்கு வந்து அடுத்த மாச த்துக்கு பதினோராயிரோ அஞ்சா தேதி கரெக்டா அக்கௌண்ட்ல போட்டு வெச்சாதா இருவத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ணு ஏழாம் தேதி கால நேரத்தல எடுத்துருவா
நம்ம கால அளவு முடியறதுமா நம்ம அடுத்த இதுல பேசுவோம்மா நன்றி